ஹலோ ஆஹ் கேக்குதுங்களா ப அலோ
ஹலோ
ஆ கேக்குதுங்ளா
ஆ கேக்குதுக்கா எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கேன்ப்பா நீ எப்டி இருக்க
ஆ நல்லா இருக்கேன்கா வீட்டுல எல்லா எப்டி இருக்காங்க
ஆ எல்லா நல்லாருக்காங்கப்பா கொழந்தையல்லா தூங்க வெச்சுட்டிங்ளா
அ ஹ தோ இருக்காங்கா வெளையாண்டுட்டு இருக்கா இன்னு தூங்குல
அப்பா என்ன என்னது எப் எப்படி அவங்க கொழந்தைய தூங்க வெக்றது நம்ம எப்பதா பேசுறது எப்ப கேட்டாலு கொழந்த இருக்கான் கொழந்த இருக்கான்னு டிச்சிட்டே இருக்க நம்ம என்ன பிளான் பண்ணிட்ருக்கோ என்ன இருக்கு ஏ இப்டி சி க்ரம் போட்டு அமுக்க மாட்ட
எங்கக்கா தூங்குறா நா பெட்டுக்கு போனாதா வந்து தூங்க தா இல்லன்னா ம் போகவே மாட்டேங்றா பெட்டுக்கே நா பக்கத்துல போய் படுத்தாதா அஹ் நா எல்லா வேல முறிச்சு போய் தூங்குற வரைக்கு என் கூடவே இருப்பாங்க்கா
பார்றா ம் அம்மாக்கு ஒத்தாசையா இருக்கா போலருக்கு ம்
நாள்தா டயாடு ஆனா தா போய் தூங்குவா இல்லனா தூங்கற தே இல்ல நா எப்போ பெட்டுக்கு போறன்னோ அப்போதா வரா
அது வந்து அம்மா எங்கே நம்ள தனியா தூங்க வெச்சுட்டு எங்க வெளியே போயிடுவா அப்டிங்கிற ஒரு இது பயொ வந்துடுச்சு போல
அய் ஆமாக்கா எங்க விடறதே இல்ல பின்னாடியே ஏ இழுத்து டே எங்க போனாலு பின்னாடிலயே வருது
ஆ உனக்குன்னு இல்லப்பா எல்லா வளந்த புள்ளைங்களு அப்படிதா இருக்கு கு கொழந்தைங்களு அப்டிதா இருக்கு ஆ நீயும் கொழந்தைய வெச்சுட்டு இப்டி சோ சொல்ற நாங்க வளந்த பிள்ளைங்களே அப்படிதா சொல்லிகிட்டுருக்கோ என் பைய சின்ன பைய இருக்கானே என்னோட பையல்லா பாத்தீங்ன்னா இப்பவுமே பவே அவ சே சிக்ஸ்த் து படிக்குரா இப்பவுமே நான் இரு இருந்தான்னா என் பின்னாடியே தான் சுத்தி சுத்தி சுத்தி வருவான் சுத்தி சுத்தி வந்துட்டு இருப்பான் வ நம்ம அந்த பாத்ரூம்குள்ள கூட போய் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்தரக் கூடாது அம்மா எங்க இருக்க எங்க இருக் க அப்டின்னு இப்டி பண்ணிட்டு உக்காந்துட்டுருப்பான்
ஆஹ்ஹ்
டேய் இருடா வரன் இப்ப கூட நான் நோண்டிட்டு இருக்கன் இரு வந்துட்டு இருக்கேன் வெய்ட் பண்ணுப்பா வெளிய வரம்பா அப்டீன்ற எங்கம்மா போன காணமே நீ காணோனு தேடிட்டு இருக்கேமா அப்படிம்பான் அப்பா என்ன என்னதான் பா உன் பிரச்சனை ஒன்னும் இல்ல கானோன்னு தேடுனனா அவ்ளோதான் அப்டின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துருப்பான் அப்புற போய் உட்காந்து வெளிய பாத்துட்ருப்பான் கிச்சன்ல வந்து உட்காந்துருப்பான் கிச்சன்ல வந்துட்டு இல்லன்னா போடுறீங்க அது என்னமா அதை எடுத்து வெச்சுருக்கீங்க இதுல என்னமா செய்யணும் சீக்கிரம் முடிக்கிறீங்களா போலாமா அங்க ரூம்க்கு போலாமா ரூம்க்கு போலாமான்னுவா எங்க வீட்டுக்காரு டேய் அவ என்னுடைய பொண்டாட்டி ப நீ ஏன்ப்பா அவள கூப்டுட்டு இருக்க நீங்க தூக்கம் வந்தா போய் தூங்குங்கப்பா அப்படியும் பாப்பல
ஆஹ் அய்ம ஆஹ்
தூங்குனா தான் தூக்கம் வரும் அப்டின்ட்டு வீட்டுக்கார்ட்ட கூட பேச விட மாட்டான்
ஆஹ் அய் ஆமாக் எங்க விடற்தே இல்ல கொழந்தைங்கெல்ல இப்போ பெரியவங்க ஆனாலு ம் ம் சேரிக்கா வேல லா முடிச்சிட்டீங்களா
உனக்காக தா வெயிட் பண்ணிட்டுருக்க தெரித் நாளைக்கு போறதுக்கு போனோல் ல என்ன நீ எடுத்து வெய்க்குற நா என்ன எடுத்து வெய்க்கலா அப்டின்ட்டு ஒக்காந்துருக்க நீ சொன்னீனதா அதுக்கேத்த மேர் நா பிளான் பண்ண முடியு
ஆஹ் செரி செரிக்கா நா அத சரி போன் பண்ல தூங்க வச்சிட்டு போன் பண்ணலானே எங்க வேலையே முடிலேக்கா இவனு தூங்கற்தே இல்லையா சரி அத்த மாமா வர சொன்னாலு போகுறதில்ல என்னக்கா அவங்ககிட்டயோ போய் உட்காறதுல கொஞ்ச நேரதா இருப்பா நா எங்க இருக்குன்னா அங்க ஓடிட்டு வந்துறா வெளையாடும் போது அத்னால்தா சரி தூங்க வச்சிட்டு கூப்புட்லான்னா அதுக்குள்ள நீங்களே கூப்ட்டீங்க
ஆமா நா என்ன நெனச்சன்னா நீ தூங்கிட போற அப்புறோ என்ன எடுத்து வெச்சோன்ர நம்ம எல்லாத்தையு நா எடுத்து வெச்சதே நீயு நானு எடுத்து வெச்சிக்கிட்டு ஐயோ நா எடுத்துட்டு வந்துருக்கேனே நீ எடுத் தேவ இல்லாத லக்கேஜ நீ ஓன்னு எடுத்துட்டு வந்தா நா ஓன்னு எடுத்துட்டு வந்திருக் கலால எடுத்தோனோ நம்மளுக்கு வெயிட்டு கம்மியாயிருக் அஹ் ஆளாளுக்கு எத்தன பே எத்தனப் பைய த்தூகிட்டு போறது சோ அதுக்குதா ஒனக்கு காக வெயிட் பண்ணிட்டுருக்கே நீ என்ன இது பண்ற
ஆஹ் எல்லா எடுத்து வச்சிட்டீங்களா நீங்க
ஆஹ் ஒ ஓரளவுக்கு ஒரு இது எடுத்து வச்சிட்ட மெடிசன் இதெல்லா கொஞ்சோ கொஞ்சோ புள்ளைங்க திடீர்னு அங்க ஒடம்முடியாம போச்சினா என்ன பண் அதனால அந்த மெடிசன் இதெல்லா கொஞ்சோ எடுத்து வச்சிருக்கே அதா அது ஒன்னு எடுத்துட்டே இந்த ஸ்நாக்ஸ் கொஞ்சோ வாங்கி வச் வெச்சுருக்க ஸ்நாக்ஸ் இதெல்லா நீ ஏதாவது டிபன் மாரி ஏதாவது செய்றியா இல்ல நா ஏதாவது செஞ்சுகிட்டுமா இன்
அக்கா அ இல்ல நா க காலில நா காலில நா டிஃபன் செஞ்சிர்றேக்கா இட்லி வடக்கெல்லா ஊற வச்சுட்டே வடைக்கு இட்லி மாவு அட்டிட்டேனா ஆ வடைக்கு காலில ஆஹ் க்கா என்ன அத்த இருக்காங்க அத்த வரலன்னட்டாங்க
ஆ செரி
அ அதுனால நா மாத்த நீங்க காலேலல்லா செஞ்சு எடுத்துட்டு போயிட்டு நா அதெல்லா கழுவி வெச்சுக்கிறே அப்டின்ட்டாங்க
செரி செரி ஓகே ஓகே க்கு பரவால்ல ஹெல்ப் பண்ணறாங்க ம்
அதனால கால்லே இட்லி வட
ஆ ஆ செரி அப்போ நா உனக் நா என்ன பண்றே நைட் ட்டுக்கு நா சப்பாத்தி இது பண்ணிக்கிறே சப்பாத்தி கொஞ்சோ எடுத்துட்டு கொஞ்சோ ரோல் பண்ணி அது நைட் அது தாங்கு இட்லி வந்து காலேல சாப்ட்டு காலி பண்ணிக்கலா நம்மோ அ மத்யான்துக்கு வேணுனா இங்க ஏதாவது வெளில சாப்டுகலா ன்ன நம்ம அதெல்லா சாப் பாடு அதெல்லா தனித்தனியால எடுத்துட்டு போ வேண்டா இதுன்ன சப்பாத்தினா நம்ம ரோல் பண்ணிட்டோனா அது அப்டியே ஒரு இது பண்டல் மாரி பண்ணிட்டு போட்டோனா நைட்டு தாங்கு எல்லா போய்டு டையர்ட்ல யாரு வந்து அந்த அளவுக்கு ச சா ரோ மாட்டாங்க சோ அதுனால ஆளாளுக்கு கொஞ்சோ இது ஏதாது ரெண்டு ரெண்டு குடுத்துமா ஊருகா போல ஏதோ சட்னியாவது வச்சு சாப்டு இது பண்ணிக்கலாம் இ நான் அப்போ சப்பாத்தி சுட்டுக்குற எடு எடு கத்துக்கிறியா
ஆ நா இட்லி, சட்னி, சாம்பாரு வ வ வட எல்லா காலையில பே ஃபர்ஸ்ட் எல்லா நா எடுத்துட்டு வந்துற. ம் ஆ தனி ஜூஸும் போட்டு எடுத்துட்டு வந்துடுறங் அ வெயில எங்க வெளிலென்ன வாங்க நாம லெமன் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு போனா. நம்மல்து பசங்குள்க்கு எல்லா குத்துக்கலா வெளிலனு வாங்கி அந்த ஜூஸு இந்த ஜூஸு குடிக்கர்துக்கு
ஆமா ஆமா தண்ணி குடிக்கிறதுக்கு திங்களாவே ஆமா ஆமா பஸ்ஸுல வர்றப்போ குட்ச்சிக்கோங்க
அ அத அ அதுல பண்ணி எட் த்துக்கலா நீங்க அப்ப நைட்டுக்கு என்ன பாத்துடுறீங்களா
நைட்டுக்கு நா பாத்துக்கிறேன்ப்பா ஒன்னு ப்ரச்சன இல்ல நைட் எது நா தா என்ன செய்றன் சரி காலைல செஞ்சுக்லாமா நைட்டு செய்லாமா அப்டின் யோஸ்ச்சிட்டு இருந்த நீ கொழந்தைய வேற வச்சிருக்கியா சரி உன்ன தொல்ல பண்ண வேண்டா நீ எதாவ்து ரெடிமேடா எதுவு எடுத் போ அப்டின் சொல்லான்னு பாத் அதா அத்த ஹெல்ப் பண்றாங்கன் சொல்றல்ல
அதா அவங்க வரலன் சொல்லிட்டாங்க வர் சொன்னா வர்ல நா வர்ல டயடுன்னு வய்சாயி ச்சி உக்காந்து அவ்ளோ தூரோ ட்ராவல் பண்ணா கால் எல்லா வலிக்கு ம் அதனாலா வரலன்டாங்க டைமுக்கு டைமுக்கு சாப்பணும்க்கா சுகர் எல்லா வந்த நல்லா டைமுக் டைம் சாப்பனு டேப்லெட் எடுத்துக்னு அ அதனால எ நா ங்க வந்தா உங்களுக்கு கஷ்டங்கறாங்க எங்கள பாத்துக்கணு நீங்க கொழந்தைங்களையு பாத்துக்கணு அதுக்கு வேண்டா நா நீ நீ எல்லா காலைல எல்லா செஞ்சுட்டு எ த்துட் போனா அ அத்த ஹெல்ப் பண்ணுவாங்க எல்லா செஞ்சுட்டி பாத்திர கழுவறது அதெல்லா நா பாத்துக்கற நீங்க போயிட்டு வாங்க அப்டின்ட்டாங்க அதனாலதா இப்ப காலில பிரேக்ஃபாஸ்ட் எடுக்றே நா இ நானா நான் செஞ்சா செய்ய முடியாது
செரி செரி ஓகேப்பா ஓகே ஓ கே பாத்துகோங்க நா வந்து பெட்ஷீட்ஸ் எல்லா இப்ப அந்த இதெல்லா இருக்கல்லயா பெட்ஷீட்டு அங்க போய் இது உக்காந்து சாப்டறதுக்கு எடோனா வேணுல்ல அதனால நா அந்த பெட்ஷீட்டு இதெல்லா நா வெச்சி க்கிற வேறு எதாவது வேணுமா எடுத்துக்கலாமா ஒரு கேன் தண்ணி கேன் எடுத்து இது பண்ணி வெக்கலா நம்ம கேன் போட்டுக்கலா எடுத்து வெச்சுக்கலா வண்டில நானு இங்கேர்ந்து எடுத்து போட்டு வெச்சுக்கிறே வேற வேற எதாவது நம்ம எடுத்துட்டு போவோம்மா நம்ம வந்துருவோமா நீ சொல்லெ ஞாபகப்படுத்தே எனக்கு தெரில
அக்கா இந்த டென்ட் போட்டு உக்காறதுக்கு அந்த இதெல்லா எடுக்கணுமா வேண்டாவா
டென்டா இல்லப்பா நம்மதான போயிட்டு நைட்டு அங்க ஸ்டே பண்ணதான போறோ நைட்டு அங்கனா எங்கயாது சொல்லிட்டுவோ இதுமாரி எங்கயாது அங்க ஆல்ரெடி அங்கங்க போட்டு வெச்சுருப்பாங்கல்ல டென்ட்டு இது சோ அந்த மாரி எடமா பாத் து நம்ம போய் உக்காந்துக்கலா அப்டின் ற மாரி வெச்சிருக்கே ஆ அது அந்த மாரி டிரைவரு வந்து சொல்லி டாரு ஓகேமா அது மாரி எடமா பாத் தெரியு போற வழில எங்கருக்கோ நா அந்த எடத்துல நிறுத்துற நீங்க அப்டியே சாப்ட்டு கோங்க அப்டின் சொல்லிட்டாங்க சோ அதெலா நம்ம எடுத்துக்க வேண்டாம்ப்பா வேஸ்ட் டா நம்ம நைட்டு நாங்க ஸ்டே பண்ணிக்கிற் போறல்ல அதல நம்ம அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு ரூம் எடுக் போயிடுவோ அதுக்குள்ள ரூமுக்கு போயிடுவோ நம்ம இந்த இதுல நைட்டு மிட் நைட்டில்ல போயிட்டு தங்க வந்தாங்கே கெடைக்காது அப்டின்றதுனால ஒரு நாள் போதும்பா நம்ம பேக் பண்ணி எடுத்துட்டு போறதுக்கு அடுத்த நாள் தா நம்ம வெளிய பாத்துக்கலா அடுத்த நாள்லா நம்மளால எடுத்து
ஐயோ நம்ம செஞ்சு எடுத்துட்டு போக ஒரு நாள் தா என்ஜாய் பண்ண போறோ அதுவு செஞ்சு எடுத்துட்டு போக முடியுமா ஆஹ் ஆஹ்
ஹ பாத்துக்கலா நம்ம ரொம் நம்மளால முடிஞ்ச செலவு கம்மி பண்றோ அவ்வளோ தா கம்மி பண்ணி பாப்போ இத கம்மி பண்ணுறது வேறு எதாது வெளியில செலவு பண்ணிக்கலால சோ அந்த இதுதா கா ஆமா ஆமா ஆமா சேரி அதா எதோ எதாவ்துநா அ இருந்தா சொல்லு மறந்துட்டோன்னா இதுன்ட்டு ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சா இந்த மாரி கெளம்பி ரொம்ப வருஷத்து கனவு மாரி இருக்குது என்னமோ வ வருஷ கணக்காக எங்கேயு வெளிய போகாத இப்போ பிளான் பண்ணோனோனே என்ன எடுக்குறது தெரியல என்ன இதுன்னு மைண்ட் வர யோசிக்க மாட்டிங்குது
துணியெல்லா எடுத்துட்டிங்களா கெழந்திங்களுக்கு உங்களுக்கெல்லா துணியெல்லா கொஞ்சோ பேக் பண்ணிடுங்க
ஆஹ் பண்ணிட்டே டிரஸ் ஓகேவா எடுத்தது வெச்சுருக்க
அவ்ளோ ஆஹ் நம்மளுக்கு நம்ம டவல்ல எடுத்துக்கோங்க அங்க தந்தது டவென்ல்லெல்லா வேண்டா நம்ம நம்மள்தே யூஸ் பண்ணிக்கலா
ஆமா ஆமா நல்ல வேல நல்ல ஞாபக படுத்துனீங்க டவல் எடுத்துக்கணு டவல் எடுத்துக்கணு இந்த பசங்க பிரஷ் சு இதுன்றது எடுத்து பண்ணிக்கணு ஆஹ் எடுத் திடீர்னு குளிக்கணுனுங்க
ஆமா நம்ம நம்ம யோசி போ அங்க வாங்கியதுக்கு நம்ம இருந்தா பாக்ஸ்ல போட்டு எடுத்துட்டு போயிருக்கலாம் உம் ஆஹ் ஆஹ் சேர்
சரிப்பா பாருங்க நான் ஏதாது ஞாபகப்படுத்து மறந்து சுனா நாம ஏதாது வந்தா ஞாபகம் வந்தா
ஆஹ் சரி அப்போ காலேல பாத்து கூப்டுங்க அஹ் ஆஹ் சரி ஆஹ்